எப்டி தோழி இருக்கீங்க? நல்லாருக்கீங்ளா?
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா? நல்லாருக்க தோழி, நீங்க நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லாருக்கே தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க?
சும்மாதா தோழி படுத்துருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க? சாப்டீங்ளா?
ம் நானு சாப்டே தோழி நானு சும்மாதா இருக்கே பாப்பா பாத்துட்டு
அ ஓகேங் தோழி
தோழி ஒங்களுக்கு நறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க புடிக்குமா?
ஆ அவ்ளக்கா எனக்கு புடிக்காதுங் தோழி அதே மாரி நா ஃபோட்டோ வந்துட்டு ஏ கூட நா ஃபோட்டோ எடுக்குற மாரிருந்தா தனியால்லா எடுக்க மாட்டே தோழி எ கூட யாராவ்து இருப்பாங்க தனியாருக்கே அப்டின்னா எதாச்சு ஒட்‌ ஒன் ரெண்டு ஃபோட்டோ தா இருக்கு
சேரிங்க தோழி நீங்க காலேஜ்ல குறும்புகெல்லா பண்ணுவீங்க எந்த மாரி சேட்ட பண்ணுவீங்க
இந்த மாரி சேட்ட பண்ணுவொன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பே
சரிங்க தோழி
மேம் பாத்தா அப்டியே கம்முன் ஆயிடுவே எதாச்சு ஒன்னு பண்ணிகிட்டே இருப்பே
சேரிங்க தோழி
மேம் பாத்தா கம்முனு ஆயிருவா அதே மாரி மேம் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் மேமு நா மேம் பாத்தே சிருச்சுருவ மேமு சிருச்சுருவாங்க அப்புறௌ உக்காரு அப்டின்ருவாங்கே
அப்டியா தோழி
ஆ எப்பயு வந்துட்டு எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன்க்கா
சேரிங்க தோழி
இங்தா இருப்ப
ஆ
அதுக்கப்புறோ வந்துட்டு என்ன இப்ப ஒரு சண்டைய புடுச்சுட்டாலு பேசாம இருப்பனே தவர ம் பேசாமனா பேசாம கொஞ்ச நேரோ இருப்ப அதுக்கப்புறோ சிருச்சுருவ
சேரிங்க தோழி
அந்த மாரி
சேரிங்க தோழி இப்ப வந்து உங்க சேஃப்டிய வந்து எந்த அளவுக்கு ஒருத்தங்கள வெருப்பேத்துற மாரி இருக்குமா இல்ல ஒருத்தங்கள வந்து சிரக்க வெக்குற மாரி இருக்குமா
வெறுப் வெறுப்பெல்லாம் வெறுப் வெறுப்பா எல்லா இருக்காது எ கூட வந்தாலே சிருச்சுட்ருவாங்க அவ்ளதா
சேரிங்க தோழி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லா நீங்க என்னத்த சொல்லி குடுப்பீங்க
என்னதுங்கா
உங்க ஃப்ரெண்ஸ்ங்களுக்கு நல்ல பழக்கத்த சொல்லிக் குடுக்கணுன் நீங்க நெனச்சீங்கன்னா எந்த மாரி சொல்லிக் குடுப்பீங்க
நல்ல பழக்கத்த சொல்லி் குடுக்கணுன்னா லவ் பண்ணாதீங்க அப்டின் சொல்லி
சேரிங் தோழி ஏ லவ்வுனா வெறுப்பா
வெறுப்புல்லா இல்ல புடிக்கு ஆனா அப்பா அம்மாவ நெனச்சு பாக்கணுல
ஆமா தோழி கண்டிப்பா
நம்ம சந்தோஷமு நம்ம சந்தோஷமா இருக் இருக்கணுன்ற இருக்கணுன்றதுக் கொசரோ நம்ம லவ் பண்றோ ஆனா அது அப்பா அம்மாங்களுக்கு அப்பா அம்மாக்கு புடிக்கணுல்ல
ஆமாந் தோழி உண்மதா
அது அது ஏ நம்ம அப்பாவுங்க சொல்றோ அம்மா அப்பா சொல்றோவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதுல எல்லாத்துக்குமே சந்தோஷோ இருக் இருக்கு தான
ஆமா தோழி கண்டிப்பா
கல்யாணோ பண்ணிட்டு அவங்கள லவ் பண்ணா என்ன
ஆமா த தப் இல்ல தோழி இதுல என்ன தப்பு இருக்கு
ஆ அதுதா சொல்லுவே அதே மாரி ஃப்ரண்ஸா ஃப்ரண்ட்ஸா யார் கூட வேணா பேசலா ஆனா அந்த விஷயோ மட்டு இருக்க கூடா அப்டின்னு சொல்லிருக்கே அதே மாரி லவ் பண்றாளு ஏ அப்டின்னு தெரிஞ்சாலு செரி டி நீ பண்ணு உனக்கு புடிச்சிருந்தா நீ பண்ணு அவ்ளோதா அதுல எதுவு நா தலையிட மாட்டே
சரிங்க தோழி
அதே மாரி ஆ
நீங்க நினைப்பீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப நல்லதுனு நினைப்பீங்களா
எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லதுதான்க்கா
சரிவு போலு
நா இருந்துட்டு நா வந்துட்டு எப்டின்னா எங்க அப்ப அம்மா சொன்னாங்களா கல்யாணோ பண்ணிக்கனு அவ்ளதா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதா அந்த மாரிதா
கண்டிப்பா தோழி அது நல்ல பழக்கோ தானே இப்ப எப்டின்னா நம்ம அம்மா அப்பா சொல்றவங்கள மேரேஜ் பண்ணிட்டு நம்ம அம்மா அப்பாவயு கஷ்டப்படுத்தாம
சந்தோசமா வச்சிக்கனு
வர போற போற எடத்துலயு வந்து அவ நம்ம மேல எந்த இழிவான விஷயமு இல்லாம நல்லா போகணு அந்த மாரி இருக்கும்ல அது நல்லா இருக்கு அது அந்த வாழ்க்கையு சொர்க்கமாதா இருக்கு ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடும்னா அதே வெறுப்பாவு மாறிடு புரியுதுங்ளா இப்ப லவ் மேரேஜ் பண்ணோம்னு வச்சு கோங்களே நா உங்களுக்கு இத சொல்லி காட்டல சும்மா சொல்றே நானு லவ்மேரேஜ் தா இப்ப லவ் மேரேஜ் பண்ணோனு வச்சுக்கோங்களே இப்ப நா எங்க அம்மாட்ட நா பேசுறது இல்ல ஒழுங்கா எங்க அண்ணே மட்டுந்தா பேசு வாங்க எனக்கு அப்பா கிடையாது அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு ரெண்டு வயசு இருக்கயிலேயே அப்பா எறந்து ட்ராரு அப்பா இல்ல அப்டிங்கைல வந்து நா அப்பா ஃபேஸ் கூட பாத்ததில்ல எல்லாமே எங்க எங்க அண்ணனு தா நீ அண்ண இப்ப பாத்தீங்கன்னா சுதா எட்டாவதுதான் படிச்சிருக்கான்
ஆஹ்
ஏன் படிக்கலன்னு கேட்டா அப்பா இறந்துட்டாரு அப்பாக்கு பதில் அண்ணன் தான் இல்லாமே அந்த வயசலயே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய தான் எங்களை வளர்த்தான் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு நான் உண்மை யா இருக்கணும் தான் லாஸ்டு வரைக்கும் நினைச்சேன் ஆனா வந்து ஏன் சூழ்நிலமை எப்படனு தெரியல மனசு மைண்டு மாறிடுச்சு
ஆஹ் சரிங்கக்கா
பண்ணிக்கிட்டா ஆனா வந்து லவ் மேரேஜ் பண்ணியும் எனக்கு எந்த பிரச்சனயும் இல்லன்னு வச்சுகோயேன் அத்த மாமா நல்லா பாத்து வாங்க குழந்தைகளும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க எப்டி சொல்றது ஒரு மாரி பேச மாட்டாங்க நான் தான் அவங்க பொண்ணு மாரி நடத்திட்டு போய்ட்டே இருப்பாங்க அதே மாரி இதான் மண் பண்ணோம் சின்ன சின்ன சண்டை வரும் ஆனா மாரிலா இருக்கும் அதே மாரி அரேஞ் மேரேஜ் ல வந்து ஸ்டார்ட்டிங் பாத்திங்கனா வந்து நல்லா பாத்துப்பாங்க ஆனா லாஸ்ட் ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாரி சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க ஆனா எல்லா ஃபேமிலிலயும் அப்டி நடக்காது ஒவ்வொரு ஃபேம்மிலில அப்டி நடக்குது
அது ஆனா உண்மைதான்கா ஆனா நம்ம அப்பா அம்மா எப்டியா இருந்தாலும் அவங்க எப்டி அப்டி இப்டின்னு பாத்துதானே இது பண்ணி வைப்பாங்க
ஆமா அதே மாரி லவ் மேரேஜும் ரொம்ப நம்ப முடியாது ஒவ்வொருத்தங்க நல்லதுக்குன்னு பழ குவாங்க
ஆஹ் இப்ப இருக்க காலகட்டத்துல யாரையுமே நம்பவே முடியல கா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆனா ஒரு விஷயம் ஏன்னா யாருமே நம்ப முடியல நம்ம கூட இருக்கவங்களே வந்து குழிபறிப்பாங்க அப்டிங்கையில நம்ம ஒரு பத்து வருசமே நம்ம எப்டி சொல்றது அவங்க வந்து நமக்கு உண்மையா இருக் க்கிற மார்லா இருக்காது ஏதோ நமக்கு பாக்குறதுக்கு அப்டி நம்ம கண்ணு குளிர்ச்சிக்கு அந்தந்த ஏஜு அந்தந்த வயசுனால அப்டி இருக்காங்கலே தவிர மித்தபடி எல்லா சொல்லப்போனா உண்மயாலுமே லவ் பண்ற ஆள்லா‌ இந்த ஒலகத்துல இப்ப இப்
இல்ல இல்ல அது உண்மதா அதுக்கு எதுக்கு நம்ம அத பண்ணிக் எ நம்ம மட்டுக்கு நம்ம வேல பாத்துட்டு ஜாலியா வீட்ல நம்ம வீட்ல இருக்க வரைக்கு ஜாலியா இருப்போமே
கண்டிப்பா தோழி ஆனா இப்ப இருக்குற ஜென்ரேஷன்ல அப்டி மாறிக்கிச்சோ தவிர அந்த ஆளுங்களு அதுக்கான தகுந்தது மாரி மாறிக்கி
மாறிக்கிட்டாங்க ஆமா யாரப் பாத்தாலு நம்மவே முடியல
ஆமா தோழி கண்டிப்பா வந்து இப்ப பக்கத்து வீடா இருந்தாலு நம்ப முடில எகுத்த வீடாருந்தாலு நம் ப முல்ல ஒரு பத்து பத் பத்து ஊரு தாண்டி இருந்தாலுமே நம்ப மு டியில அப்டித்தா போயிட்ருக்கு இப்பல்லா சொல்லப்போனா இன்ஸ்டாலயே அலவ் போது ஆ யூடியூப்ல அலவ் போது அப்டியே பண்ணிட்ருக் ஆனா முன்ன இருந்த மார்லா நேருக்கு நேர் பாத்து யாரு
நானு இன்ஸ்டா யூஸ் பண்றந்தா ஃபாலோ பண்ணிருக்கன்னா அ துல வந்து யாராது எதாது மெசேஜ் பண்ணாலே போது அன்ஃபாலோ பண்ணிருவே
அது ரொம்ப நல்ல விஷ் யந்தா தோழி அம்மாப்பா பேச்சு கண்டிப்பா கேக்கணு
ல்ல
தோழி ஒங்க வாய்ஸ் கொஞ்ச பிரேக் ஆவுது நல்லா வச்சு பேசுங்க
யாரு என்னன் தெரியாம நம்ம எதும் பேச முடியாதுல்ல இப்ப நம்ம ஊர்க்காரவ்ங்க அப்டின்னா நம்ம போய் பேசலா
கண்டிப்பா தோழி
யார் என்னன் தெரியாம நா அப்டியே அன்ஃபாலோ பண்ட்டே எனக்கு யாரு என்னனே தெர்ல அப்டின்ட்டு
சரிங்க தோழி கரெக்ட் தா தோழி நீங்க செஞ்சது ரொம்ப கரெக்டா அம்மாப்பாவு கேளுங்க அம்மா அம்மாப்பா என்ன சொல்றாங்ளோ அத கேளுங்க உண்மயாலுமே வ வந்து நம்ம தேடி போகவே கூடாது இந்த ஜென்ரேஷன்ல சொல்லப்போனா பெண் கொழந்தைங்க முக்கியமா லவ்வ தேடவே
ஆமா
லவ் பண்ணணும் இருந்தா கூட அதுக்கான தகுந்தவங்கள தான் நம்ம தேணுமா தவிர அந்த சீட்டிங் பண்றவங்களா நம்ம வந்து தேடக்கூடது அது எடுத்தத்தவனே வந்து இந்த ஒன்டே லவ் சொல்றாங்க பாருங்க ஒரு நாள்லயே பாக்க ஹ மேரேஜ் பண்றது அடுத்த நாளு வந்து செட்டில் அப்படின்ற மாதிரி போறன் கிட்டீங்களா அதெல்லாம் சொல்ல போனா ஒருபேக்கே க்கான லவ்யு ஒரு கொறஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மையான லவ்வு அது வந்து கரெக்டா புரிஞ்சுரு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கேப் விட்டு லவ் பண்றாங்க பாருங்க சும்மா சொல்லுவான் நான் பேக்கேனு சொல்லுவேன் வதுக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கும் நீங்க நல்லா தெளிவா இருந்துக்கோங்க
ஹ செரி இப்ப அதெல்லாம் நான் தெளிவாதான் இரு
பண்றப்ப தெளிவாதான் இருக்கணும் ஏன்னா ஒரு பெண் குழந்தைகள் வந்து கரெக்டா ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே கெடையாது
ஆமாக்கா அதானா உண்மதான்
பத்திரமா நம்மதான் இருந்துக்கணும் அதை விட நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் மத்தவங்க பாத்துக்க மாட்டாங்க நான் உங்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க சேப்டி எனக்கு என்னானு தெரியாது இப்ப நீங்க எந்த நெலையில இருக்கீங்கன்றத எனக்கு தெரியாது அப்படின்னயில்ல உங்க சேஃப்டி என்னால பாத்துக்க முடியாதுல்ல நம்ம தான் பாத்துக்கணும்
நெஜமாலுமே உண்மை தான் கா
இருக்காங்களா தோழி அதுதானே
ஆமா
வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது அவுங்க அவுங்க வீட்டு
அவுங்களுக்கு தெரியும் நமக்கு இப்ப வெளியில யாரு இருந்தா வெளியில யாராவது போறவங்களுக்குல்லாம் யாருக்கும் தெரியாது
ஆமா தோழி அதை மட்டும் நம்ம மனசுல கரெக்டா நினைவு வச்சுக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு எந்த தொல்லையும் குடுக்காம அவங்களையும் நல்லா பாத்துட்டு அவங்க சொல்ற விஷயத்த கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா போகும் என் மைண்ட்தாட்ல ஓடுது
அதுதான்கா உண்மை கா
தோழி அது தான் உண்மை ஆஹ் உங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா தோழி
ஆ எனக்கு வந்துட்டு சித்தப்பா பைய ஒரு அ ண்ணே, ஒரு தம்பி, ஆ பெரிப்பா பைய ஒரு அண்ண இருக்கா அப்புற ஏன் தம்பி ஒருத்த இருக்கா.
சரிங்க தோழி. உங்க தம்பி அ என்ன ஸ்கூல் போறாங்க?
ஏன் தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்தா படிக்கிறான் டென்த்து படிக்கிறா.
எவ்ளோ மார்க்கு?
டென்த்து‌ இப்பதா படிக் போறா
இப்பதா படிக்கிறானா இல்ல டென்த் முடிச்சுட்டானான்னு சரிங்க தோழி. ஆ டென்த்து உங்க தம்பி மார்க் எடுக்கணுன்னு நெனைச்சா உங்க மனசுல ஒரு மார்க் இருக்குல்ல
ஆமா ஏன் தம்பி வந்துட்டு என்ன விட அதிகமா மார் க் எடுக்கணு எங்க அக்காவ விட அதிகமா மார்க் எடுக்கணுன்னுதா நெனைக் க்கிறே அவ எதயெதயோ வந்து கேட்டான்னா நா சொல்லிலா தருவே
சரிங்க தோழி
ம்
அந்த பழைய புக்ஸல்லா வேஸ்ட் பண்ணாதீங்க தோழி.
அந்த புக்ஸ்லா நா வச்சிருக்கேங்க்கா இது வந்து டி என் பி சி க்கு படிக்கணு எனக்கு வேணு அப்டின்றதுனால அதெல்லா இங்க வச்சிருக்கே ஒரு ஸ்லாப்ல அடிக்கி வச்சிருக்கே
கண்டிப்பா தோழி நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு வச்சீருக்கிங்க பாத்தீங்களா. ஒவ்வொர்த்தங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பத்து ரூபா இருவது இருவது ரூபா தராங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போயி அந்த புக்கு போய் போ ட்ருவாங்க அப்டியெல்லா போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஸா ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம அந்த புக் க வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணு
ஆமாங்க்கா
அதா நமக்கு எடுத்துக்காட்டா வருமோ தவிர அதெல்லா விட்டுட்டு ந மட்டு வராது
ஆமாக்கா
அதனால அத கரெக்டா பத்தரமா எடுத்து வச்சுக்கோங்க
ஆ சேரிங்க்கா
செரிங்ளா தோழி. உங்களுக்கு நீங்க படிச்சதுலயே உங்களுக்கு புடிச்ச விஷயோ எந்த எந்த திருக்ளோ குரல் சொல்லுவீங்க
திருக்குறள் வந்துட்டு எனக்கு டென்த் புக்ல இருக்க திருக்குறள் எல்லாமே புடிக்கு ஆனா எது ஞாபகோ இல்லக்கா
அப்பிடியா ரொம்ப நல்லது தோழி இப்பிடி படிச்சீங்க னா நீங்கதா வந்து ஃபஸ்ட்டா வருவீங்க தோழி
அதுக்கப்புறோ இப்ப வந்துட்டு ஒரு திருக்குறள் தம்பி புக்குல பாத்தே ஆனா புக்க பாத் சொன்னதுயெல்லாம் ஞாபகம் இருஞ்சு படிச்சேன் புக்க பாத்து திருக்குறள் இருந்துச்சு படிச்சேன் ஏன்னா எனக்கு எல்லா திருக்குறளுமே தெரியும் இப்ப என்ன ரெண்டு வருஷம் ஆயிருச்சு இப்ப வந்துட்டு இப்ப பர்ஸ்ட் மூணு வருஷம் ஆயிடுச்சு செகண்ட் இயர்போக போறேன் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இத ஆயிடுச்சி செரி மறந்துச்சு